ஹலோ
ஆ ஆ சொல்லுங்க இது பொட்டிக் நெம்பரு கால் பண்ணியிருக்கீங்க
ஆ ஆமாங்க எதுக்காக கால் பண்ணியிருந்தே அப்டின்னா எங்க எதுக்காக கால் பண்ணிருந்தே அப்டின்னா எங்க குலதெய்வ கோவில் கும்அபிஷேகம் வருது சோ அதுக்காக கொஞ்சோ டிரஸ் கலக்ஷன்ஸ்லா பாக்கறோ அதுக்காகதா உங்க பொட்டிக் கு கால் பண்ணியிருந்த நீங்க ஒங்கிட்ட என்னென்ன கலக்ஷன்ஸ் இருக்கு அப்டின் சொல்றீங்களா
ஓகே சார் எத்தன பேரு சார் எந்த ஏஜ்ல நீங்க கேக்கறீங்க
ஆ ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் டூ சிக்ஸ்ட்டி ஏஜ்ல ரண்டு பர்சன்ஸ்க்கு ஆ அண்டு ஒரு எயிட்டின் டூ
ம் மேல் ஆர் ஃபீமேல்
மேல் ஃபீமேல் ரெண்டு பேருமே தா
ஓகே சார் தென்
தென் ஒரு எயிட்டீன் டூ டுவண்ட்டி ஏஜ் ல இருக்கிறவங்க ஒரு மேலுக்கு அண்டு குட்டி பசங்க ரெண்டு மூணு பேருக்கு
ஓகே ஓகே சார் டீன் ஏஜ் பசங்களா என்ன ஏஜி கட் கொஞ்சோ கரெக்ட்டா சொன்னீங்கன்னா க கலக்ஷன்ஸ் என்ன மாரி இருக்குன்றத உங்களுக்கு சொல்வ
ஒரு சிக்ஸ்டீன் டூ செவன்டீன் வச்சிக்கோங்களா
சிக்ஸ்டீன் டூ செவன்டீன்ங்குளா அறுவதுலருந்து எழுவதுங்கிளா
ஆ பதினாறுலருந்து பதினேழுங்க
பதினாறுலருந்து பதினேழு வந்து பையனா பொண்ணுங்களா
ரெண்டு பேருமே தா
ஓகே சார் ஆ இப்ப மோஸ்ட்டா இப்ப கோவில் கும்பபிஷேகன்றப்ப டிரடிஷனா போவீங்க அப்போ வந்து சிக்ஸ்டீன் டூ செவன்டீன் இயர்ஸ் இருக்க பசங்களுக்கு பொண்ணுங்களுக்கு பாத்தீங்க அப்டின்னா ஆ பாய்ஸுக்கு வந்து சின்ன பசங்களுக்கும் இருக்கு பெரிய பசங்களுக்கும் இருக்கு வேஸ்ட்டி ஷட்ட நீங்க அந்த வேஸ்ட்டி ஷர்ட் வந்து கீழ காட்டன்லயு இருக்கு மேல வந்து காட்டன் ஷேட்டு இருக்கு சில்க் ஷேட்டு இருக்கு ஆ ஃபீமேல்க்கு பட்டு பாவாட செட்டு ஆரு ஆஃப் சாரீ செட்டு ஆ அப்றோ ஃப்ராக் செட்டு ஃப்ராக் வந்து அ சில்க் காட்டன்லே நாங்க ஸ்டிச் பண்ணி கஸ்டமைஸ்டு வச்சுருக்கோ ஆ இ ம் சொல்லுங்க
நீங்க வச்சிருக்கீங்கள வேஸ்ட்டி சட்ட அது எல்லாமே ஒரே மாரி கலர்ல கெடைக்குமா இல்ல அதுக்கு கொஞ்சோ டைம் எடுத்துப்பீங்ளா இல்ல எனக்கு ஒரே மாரி கலர்னா கொஞ்சோ சாட்டிஸ் ஃபைடா பிகாஸ் ஒரே ஃபேம்லி மெம்பர்ஸ் அப்டின் ஆ வெளில போட்ரைட் பண்றதுக்காக அது எனக்கு ஹெல்ப் ஃபுல்லா இருக்கு
ஓகே சார் இருக்கு சார் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு சேம் கலரூ இருக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலரூ இருக்கு டிஃப்ரெண்ட் கலர்ல வந்து பேட்டன் ஒரே மாரி வர மாரியு இருக்கு அப்றோ பேட்டனு ஒரே மாரி வரு கலரு ஒரே மாரி வரு அது மாரி இதுலயு இருக் கு
ஓ ஓகே ஓகே
ம்
நீங்க சாரீஸ்லா எந்த மாரி கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கீங்க கொஞ்சோ ஹை காஸ்ட் அந்த மாரியா இல்ல நார்மல் பிரைஸ்லே நல்லா குவாலிட்டியா வச்சுருப்பீங்ளா
நார்மல் நார்மல் பிரைஸ்லே நல்ல தரமான சாரீஸு இருக்கு சார்
ஓகே அந்த சில்க் சாரீஸ்ல எல்லாமே நல்லா பிரண்டா வச்சுருக்கீங்ளா
ஆமாங் சார் அ மோஸ்ட்டா ஃபுல் சில்க்ல நம்மகிட்ட இல்ல ஆ சில்க்கு பிளஸு காட்டன் மிக்ஸ்ட்ல மட்டுந்தா இருக்கு பாடர் வந்து ஜரி ஒர்க்குல இருக்கு
ஓகே
மோஸ்ட்டா இப்ப இது சம்மர் சீசனுன்றதுனால அம் காட்டன் மிக்ஸ்ட்டுதா நெறைய பேர் கேக்கற்துனால அது மட்டு இப்போ கலெக்ஷன்ஸ் அதிகுமா வச்சசிருக்கோ செரி ஆ நார்மல் சில்க்கூ பாலிஸ்டரு அத மாரி இப்போ அதி கலத் கலர்ல கலெக்ஷன் இல்ல
ஓ ஓகே ஓகே
ம் இப்போ மூணு நாளுக்குமே சே த்த மாரி உங்ளுக்கு கிளாத்ஸ் வேணுங்ளா இல்ல ஒரு நாள்க்கு மட்டு வேணுங்ளா சார்
இல்ல இல்ல எனக்கு மூணு நாளைக்குமே சேத்த மாரி கிளாத்ஸ் வேணு அதுக்காகதா நா கால் பண்ணிர்ந்த
ஓகே சார் இப்போ நீங்க க் அம் கோவில் கும்பாபிஷேகோ த்துக்கு வந்து இது மாரி டிரெடிஷனா எடுத்துக்குறீங்க தென் நைட்டு போட்டுக்கறத்துக்கு அதுக்கு டிரெஸ் தனியா வேணுங்ளா
ஆ அதுதாங்க ஆக்சுலா மெய்னா கும்பாபிஷேகத்தன்னிக்கி என்டைர் டிரடிஷ்னல் வந்து வியர் பண்ணிக்லா அப்டின்ட்டு அதுக்கு முன்னாடி நாள் வந்து இந்த மென்ஸ் குர்த்தா மென்ஸ் பைஜாமா அந்த மாரி கலெக்ஷன்ஸ் வியர் பண்ணிக்லா அப்டின் சொல்லி நாங்க அ கன்சல்ட் பண்ணி வீட்ல பேசி முடிவு எடுத்திருந்தோ ஸோ அதுக்கேத்த கலெக்ஷன்ஸ்லா வச்சுருக்கீங்ளா
பைஜாமா செட்ஸ் வந்து நார்மல் டிசைன்ல தா சார்ருக்கு இங்க வந்து எல்லாருமே பிளைன்னாதா கேக்குறாங்க அது காட்டன்ல தா கேக்குறாங்க ஆ கிராண்டா இருக்காது கிராண்டு கிராண்டா வேணுனா உங்குளுக்கு கஸ்டமைஸ் பண்ணிக் குடுக்குறோ இருக்குற ஆ பைஜாமா ஷேட்லியே உங்ளுக்கு ஸ்டோன் ஒர்க் மட்டு பண்ணிக் குடுக்குற மாரி உங்ளுக்கு நா பண்ணிக் குடுக்கறே சார்
ஒ ஓகே ஓகே அதாவது சிம்ப்ளாவு ஒரு செக்கிங் ஒரு மாரி கொஞ்சோ கிராண்டாவு செக்கிங் அப்டித்தான
அ ஆமாங்க சார் இப்போதைக்கு சிம்பளா இருக்கு உங்ளு க்கு அதுல ஏதாவது கஸ்டமைஸ் பண்ணோ அப்டின்னா உங்களுக்கு ஒரு த ட்டி மினிட்ஸ்ல உங்ளுக்கு பண்ணிக் குடுத்துருவோ சார்
ஓகே ஓகே த்ரீ டேஸ்க்கான கலெக்க்ஷன்ஸ் எல்லாமே டெலிவரி பண்ணிடுவீங்கல்ல
அ ஆமாங்க சார் என்னென்ன மாரி கலெக்ஷன் வேணுன்னு சொன்னீங்ன்னா கொஞ்சோ பரவாயில்லையா இருக்கோ
சாரீஸ் வந்து சில்க் சாரீஸ் தா அதுல ஒரு சிக்ஸ் டூ செவன் சாரீஸ் வேணு
ஓகே
அண்ட் பைஜாமால வந்து ஒரு ஃபோர் டூ ஃபை செட் வேணு
செரிங்க சார்
அந்த அந்த மதுபாலாலா வச்சிருக்கீங்ளா நீங்க
மதுபாலா கலெக்ஷன் இருக்குங் சார்
மதுபாலா லெஹெங்கா அந்த மாரிலா வெச்சிருக்கீங்ளா
அ இருக்குங் சார்
பிகாஸ் ஏ அப்டி கேக்றன்னா கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி ஒரு நாள் ஈவெண்ட் மாரி அங்க நாங்க செ பண்ணியிருக்கோ எங்க ஃபேமிலி சார்பா அங்க செட் பண்ணியிருக்கோ ஸோ அதுக்கு வந்து கொஞ்சோ அ கொஞ்சோ மாடலா இருக்ற மாரி பிகாஸ் அது ஜஸ்ட் நார்மல் ஈவென்ட் தா எல்லாரு வந்து பார்டிசிபேட் பண்ணி ஒக்காந்து சாப் விட்டுப் போற அந்த மாரி ஒரு ஈவென்ட் தா
சரிங்க சார்
சோ அதுக்கு வந்து ட்ரஸ் கலெக்ஷன்ஸ்க்காக தா நா கேட்ட இந்த மாரி மதுபாலா ஏ அதுவு ஒரு மாரி ட்ரெடிஷன்ஸ்ஸா தான இருக்கு
ஆமாங் சார் எல்லாமே ட்ரடிஷனா தா இருக்கு என்னென்ன கலெக்ஷன் இருக்குன்னு நா உங்களுக்கு சொல்லிறே அதுக்கு அதுக்கேத்த மாரி உங்களுக்கு நீங்க கலெக்ஷன்ஸ் மாத்திக்கிறீங்ளா இல்ல உங்களுக்கு வேண்டியது வேணுனா சொல்லுங்க நா இம்போர்ட் பண்ணி கூட குடுக்குற ஒன் ஆர் டூ டேஸ்ல
ஒ ஓகே ஓகேங்க
இப்போ நீங்கடவுன்ல இருந்து வரீங்களா வில்லஜ்ல இருந்து வரீங்களா சார்
டவுன்ல்ல இருந்து தா வரோ
ஓகே சார் டவுன் மோஸ்டா அ வில்லேஜ்ல இருந்து வராங்க அப்டின்னா செக்குடுல காட்டு ம் ஃபுல்லாவே அ வில்லேஜ் லுக்ல அந்த வில்லஜ் லுக்லேய நாங்க காட்டுவோ டவுன்ல இருந்து வராங்கனா கொஞ்சம் பேன்சியா காட்டுவோ இப்ப நீங் ஏ டவுன்ல இருந்து வர்ரதுனால அ கேர்ள்ஸ் வந்து சிக்ஸ்டீன் டு செவன்டீன் இயர்ஸ் சொன்னீங்கல்ல அவங்களுக் வந்து ப்ராக் செட் இருக்கு அது மாரி வேர் பண்ணிக்கலா இல்ல சில்க் இதுலயே பாத்தீங்க அப்டின்னா சுடிதார் செட் இருக்கு கிராண்டா அது மாரி நீங்க போட்டுக்கலா இது எல்லாமே மோஸ்ட்டா ட்ரெடிஷன் லுக்ல தா வரு பாய்ஸுக்கு வேஸ்டிஷர்ட் ஆஸ்யூஷுவல் இல்லன்னா காதி காட்டன்ல மேலே குர்த்தா வரு கீழே வந்து வேஷ்டி போட்டுக்கதுனா போட்டுக்கலா இல்லன்னா அதுக்கு பேன்ட் பாய்ஸுக்குல்லா ஒரு பேண்ட் இருக்கு இல்லைங்களா காட்டன்லயே இருக்கு அது மாரி பேன்ஸ் இருக்கு அ ஒரு டொவெண்ட்டி டு டொவெண்ட்டி ஏஜஸ் அது மாரி இருக்கரவங்களு இதே மாரி காஸ்ட்யூமே வர் பண்ணிக்கலா அ அறுவதுல இருந்து எழுவது வயசு இருக்கவங்களுக்கு சாரிஸ் ப்ளஸ்ஸு அ வேஷ்டி ஷர்ட்டு ஆர் வேஷ்டி ஆ குர்த்தா லைக் அது மாரி மாறி மாறி வருங்க சார் அம் அது இல்லாம இப்ப நீங்க ஃபங்ஷன் முடுச்சுட்டு ஈவ்னிங் வேர் பண்றத்துக்கு ட்ரெஸ் ஸஸ்லா இருக்குங்க சார் அ லைக் டீஷட்டு இருக்கு அதோட காட்டன் மிக்ஸ்டான ஷர்ட்டு இருக்கு ஆ லைக் அ நைட் ட்ரெஸ் வே பண்ற மாரி ஃப்ரன்ட் பட்டன் வச்ச மாரி இருக்கு பேண் ட்டு பைஜாமா பேண்ட் மாரி இருக்கு ப டீஷட்டோட பைஜாமா பேண்ட்டு வரு ஷட்டோட பைஜாமா பேண்ட்டு வரு இது எல்லாமே காட்டன்ல மட்டுந்தா சார்
ம்
அப்றோ நைட்டியு இருக்குங்க சார் நைட்டியு ஃபுல் காட்டனு ம் கிட்ஸு ஆ சிக்ஸ்டீன் டு செவன்டீன் இயர்ஸ் அவுங்க வந்து போர்றது அந்த ஷாட் ட ஷாட் டாப் மாரி இருக்கு அதுவு இருக்குங் சார்
ஓகே ஓகே
அப்றோ இது இ ப்ப இந்த கோவில்க்கு மட்டு அப்டின்னா ஓகே சார் இதுக்கப்றோ கோவில்க்கப்றோ நார்மல் ஃபங்ஷன்ஸ்லா வரு இல்லெங்ளா அ லைக்கு எப்டின்னா சும்மா ஃபங்ஷன் வப்பாங்கல்ல டான்ஸு ஆர்கெஸ்ட்ரா அது மாரிலா வக்கிம்மோ து நார்மல் நீங்க ட்ரெஸ் கேட்டாலு இருக்குங் சார் நார்மல் குர்த்தா செட்டு அப்றோ அப்றோ நீங்க எங்யாது வெளிய போறீங்க அப்டின்னா அதுக்கான பார்ட்டி வியஸ் கூட இருக்கு அ ஃபேன்சி வெஸ்டன் ட்ர வெஸ்டன் டாப்பு பேண்ட்டு ஜீன்ஸு எல்லா கலெக்ஷன்மே இருக்கு சார்
ஓகே ஓகே
அப்றோ இப்போ வில்லேஜ் சைடுந்து வராங்க அப்டின்னா ஒ சொல்றே இன்கேஸ் உங்ளுக்கு அதர் ரிலேட்டிவ்ஸ் யாராவ்து வில்லேஜ் சைட்லெந்து வராங்க அப்டின்னா அவுங்களுக்கான ஆ செக்குட் சாரீஸு பூனம் சாரீஸு அது மாரியு இருக்கு அப்றோ வேஷ்டீலயு அந்த வெல் க்ரோ பாக்கெட் வச்சது எலாஸ்டிக் வச்சது எல்லாமே இருக்கு மோஸ்டா எல்லாமே பாத்தீங்கன்னா சில் க் சில்க் காட்டன்ல தா வரு அதுதா மோஸ்ட்டா எல்லாரு கோயிலுக்கு போட்டு போவாங்க ட்ரெடிஷன்னா லுக்கா இருக்கு அப்டின் சொல்ட்டு இது எல்லாமே இருக்கு சார்
ஓகே ஓகே இப்ப இந்த சாரீஸ்லா நீங்களே பிளவுஸ் வந்து ரெடிமேடாவே நீங்க உங்க பொட்டிக்லே செஞ்சு குத்துருவிங்ளா தச்சு குடுத்துருவிங்ளா ஸ்டிச் பண்ணி குடுத்துருவிங்ளா?
ஆ ஸ்டிச் பண்றத்துக்கு ஒரு த்ரீ டு ஃபோர் அவர்ஸ் ஆகு சார் அப்டி இல்ல அப்டின்னா ஆ காட்டன் மிக்ஸ்டு பனியன் கிளாத்ல இருக்கு சார்
ஓ
அதுல் அதுல வந்து பிரிண்டட் வந்து கோலம் பிரிண்ட் இருக்கு ஆரு கோவிலோட கோபுரம் பிரிண்ட் இருக்கு அப்புறோ தேரோட பிரிண்ட் இருக்கு ஃப்ளவர்ஸ் பிரிண்ட் இருக்கு அது மாரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிரிண்ட் இருக்கு அது கலர்ஸு வேரியன்ட் ஆகு சார் கான்ட்ரஸ்ட்டா எடுத்துக்குறதுனால எடுத்துக்லா மே ச்சிங்கா இருக்கிறதானூ எடுத்துக்லாம்
இல்ல இப்ப சில்க்சேரின் சொல்றப்போ நீங்க எப்டி அந்த நார்மல் ப்ளவுஸ் அந்த எலாஸ்டிக்ல அது நீங்க சொன்ன அந்த நார்மல் ப்ளவுஸ் போட்டா எப்டி ராயல்லா தெரியு
அது நார்மல் ப்ளவுஸ் மாரி தெரியாது சார் வெல்வெட் க்ளாத் மாரி தெரியு அத பாக்க ஒரு கிராண்ட் லுக் தா காட்
ஓகே ஓகே மேடம்
ஓகே சார் அம் இன் கேஸ் நீங்க ஆஃபீஸ் யூஸ் வாங்குனுனாலு வாங்கிக்லா சார் இங்க எல்லாமே அஃபா அஃபார்டபள் பிரைஸ்ல தா இருக்கு உங்களுக்கு எது வேணுனாலு வாங்கிக்லா சார் ஆஃபிஸ்க்கு வேர் பண்ற ப்ளைன் ஷேர்ட்டு எ‌ பேண்ட்டு ஃபார்மலா எல்லாமே இருக்கு சார்
ஓகே ஓகே மேடம் நா கேளுங்க ஃபேமிலிய கன்சல்ட பண்ட்டு உங்ளுக்கு மறுபடியு கால் பேக் பண்ற
ஓகே சார் தேங்க் யூ சார் ம் பாய் சார்